உம்
ஹலோ
ஆஹ் வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கெ நீங்க எப்டி இருகீங்க
ஆஹ் நானு ரொம்பவே நல்லா இருக்கே என்ன பண்ணிகிட்டு இருகீங்க இப்போ சாந்த்ரோ நேரோ காஃபில்லா குடுச்ட்டீங்ளா
ம்மா சும்மா தா ஒக்காஞ்ருக்கே
அப்டிங்ளா நாங்ளா காபி குடிக்ற வேல எலாமே முடுஞ்ச்சு உம்ம் பசங்ளா என்ன பண்றாங்க தூங்றாங்ளா
இல்ல இல்ல தூங்கிட்டுதா இருகான் அவன் ஏந்ச்சானா என்னால பேச முடியாது
ம்ஹ்ம் செரி செரி ங்க எங்க லீவு மூண் நாள் ஸ்கூலுக்கு பசங்க இப் வெளயாண்ட்ருாங்க மூண் நாள் லீவு ஸ்கூலு ஸ்கூல் இப்ப ஸ்டாட் ஆனதுல இருந்து சனிக் கெழம லீவ் இல்லயா அதனால எல்லாரு பயங்ர டயடு இத ஒரு
ஆனா திரும்பி ரீஸ்டாட் பண்ணனா டென்ஷன்
ஆமா ஏனா இப்போ இ பிஃப்டீன் டேஸ் ஆய்டுசு ஸ்கூல் தெறந்து ஸ்டா ஸ்டாட் ஆகி இப்பொதா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நாலு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கூ காலைல எந்ருசு கெளம்ப இப்பதா கொஞ்சொ பிக்கப் ஆகி லேட்டாக்க எந்ரிச்சாலு நம்ம வேமா சமையல்லா பண்ணி பழகியாச்சு இனி திரும்பத மூண் நாளு கழுச்சு நாலாவ்து நாள்
உம் திருப்பி ஃபஸ்ட்லே இருந்து நம்ம ஆரம்க்ற மாரி இருக்கூ
ஆமா அதனால தா அந்த லீவ்னாலுமே நம் வெள்ள போணு அப்டினாலுமே ஊருக்கு எதாவது போறோ அப்பினாலு த் திரும்ப வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கூ அதனாலதா எங்யு இந்த மாரி உம் அங்க போய்ட்டு திரும்ப இங்க வந்தொனா நம்ம உண்மையா ஒடம் முடிய யாரில்ல அங்க மாரி இருந்து சோம்பேரி ஆய்ச்சாமே தெரியாது
உம் இங்கே இருந்தாலு தெரியாது ம்ச் நம்ம மாம்யார் வீட்லயே இருந்தாலு தெரியாது அங்க போயிட் விட்டு வந்துட்ட மொத ஒரு மாத்ரி ஃபீலா இருக்கூ அய்யோ மூண் நாள் தான போய்ருந்தோ டைம் போறதே தெரியாது இப்டி போய்ட்டு திடீர்னு கெழம்பு என்ன இப்பதான வந்தோ அதுகுள்ள த்ரீ டேஸ் லீவ் முடிஞ்ருசா
அதுவு நீங்க குட்டி பையெ அதுவு உங்ளுக்கு குட்டி பையெ வேற நீங்க போகும் போது தேவையானது எடுத்து வைக்ற து அ குட்டி பசங்க இருகும்போது எப்ட்னா நமக்கு தேவையானது எடுத்து வைக்க முடியாது நமக்கு தேவையானது கண்டிப்பா அப்பயோசிக்கவே மாட்
அதுவு ஏ பையனுகுல்லா எப்டி தெரிமா இங்க இருந்தா நல்லா இருப்பா மாம்யார் வீட்ல இருந்தா அம்மா வீட்டுகு போனா எதாசு அவனுகு ஃபீவரு கோல்டு லூஸ் மோஷனு எனக்கு அதுலா எருச்சல் வந்துரு இங்க வந்து பேச்சு வேற வந்துரு இங்க நல்லா இருந்த பையெ அங்க போய் நீ என்ன பண்ணியோ அவ்னுகு அப்டி ஆய்டுசு அத்தா எனக்கு கேக்கவே ரொம்ப இரிட்டேடிங்கா இருக்கூ
ஆமா நம்மோ வந்து அங்க போறது கொஞ்சொ நல்ல தூங்னு நெனபோ ஆனா அங்க ஒடம் முடியாம போறது கண்டிப்பா நைட் நேரம தா இருக்கூ கண்டிப்பா அந்த தூக்கத்துக்கு தூக்கத்துகூ ப்ரச்னையா ஆய்டூ ஆமா
மாட்டா அங்க போய் ரொம்ப டார்சர் பண்ணுவான்
உம்ம்
அத பயந்துகிட்டே அங்க அம்மா வீட்டுக் போறத அவாய்ட் பண்ணிட்டெ ரொம்போ
ஆமா அது ஒவ்வொரு தடவ போனொன கண்டிப்பா ஹாஸ்பிடல் போக வேண்டிது வந்துரு
ஆஹ் எங்க அம்மா சொல்லுவாங்க நீ இங்க வந்தா வச்சு எதுங்காச்சு நிம்மதியா இருக்யா பையெ பையெ நா பின்னாடி ஏசிதுட்டு இருகே ஆனா என்ன பண்றது வேற வழியெ இல்லிய ஹஸ்பண்ட் இங்க இருந்து ஹஸ்பண்ட வச்சு பாத்துபாரு நைட் நேரத்ல அங்க யார் பாத்துப்பா நம்ளே எல்லா பாத்துக்ற மாரி இருக்கொ
உம் இந்த தடவ ஊருக்கு போய்ருந்தப அப்டிதா ஏ பசங்க ரெண்டு பே பிரு சண்டை போட்டு சண்டை போடல விளையாண்டுகிட்டு சும்மாவே ஒருத்தங்க மேல ஒருத்தர் விழுந்து மொறட்டுத்தனமா தான விளாடுவாங்க ரெண்டு பசங்க இருந்தாலே இந்த செவத்தோட இது இருக்கு இருக்குங்களா ஷார்ப்பா இருக்குல்ல ரெண்டு இது ஜ எஞ்சிருக்குல அதுல இடிச்சு தலையில ரத்தோ கொட்டி எனக்கு அந்த நாள் வந்து இப்போ வரைக்கு என் கண்ணுக்குள்ளே இருக்கு ரத் கொட்டி மாண்டேல ஆனா நல்ல வேள தையல் போடல அவ்வளோதா எனக்கு அந்த விஷயத்தில ரொம்ப சந்தோஷோ எனக்கு ஆனா ரொம்ப பயந்து எனக்கு அந்த டையத்துல எனக்கு என்ன பண்ணனு போனுமா அந்த ரத்த வருது என்ன பஸ்ட் இயர் பண்ணணு எதுவுமே எனக்கு தெரியல
ப நீங்க என்ன இது எங் நீங்க பயப்படக்கூடாது அந்த டைம்லதா நீங்களே பயந்துட்டு பாத்தீங்கன்னா பசங்க இன்னு பயந்துடுவாங்க நீங்க என்ன தெரியுமா பண்ணனு மஞ்சள் இருக்குல்ல அதிக அந்த மஞ்சள் எடுத்துட்டு வந்து வச்சிருனு பஸ்ட்டு அந்த அப்பதா அந்த ரத்தம் போறது நிக்கும்
எனக்கு என்ன பண்ணனு நா வந்து ஊர்ல இருக்கே நா என் ஹஸ்பண்ட்க்கு கூட சொல்லணும்னு கூட அந்த டைம்ல தோணல போன் அப்டியே வீட்ல வச்சுட்டு பக்கத் ல ஒரு ரெண்டு நாலு ஒரு நாலஞ்சு வீடு தள்ளிதா ஹாஸ்பிட்டல் அங்க போயிட்டோ அங்க போயிட்டு அழுது எனக்குதா தல சுத்தல் எங்க அம்மாவுக்கு தல சுத்தல் மயக்கம் போடுற நிலைமைக்கு நாங்க ரெண்டு பேர் ஆயிட்டோ எம் பையே எப்டினா நா அழுகுறத தாங்க முடியல அவே வந்து டாக்டர் முன்னாடி எனக்கு வந்து இது பண்றா எனக்கு ஒண்ணுமே இல்ல அவே வந்து அழுகைய கண்ட்ரோல் பண்ட்டா அவுங்க டிரெஸ்ஸிங் பண்றாங்க தையல் போடுற அளவுக்கு இல்லன்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சோ நார்மல் ஆயிடுச்சு அவள் வந்து டாக்டர் முன்னாடி எனக்கு ஆறுதல் சொல்றா எனக்கு ஒண்ணும் இல்லமா அழுகா திங்க நா நல்லா இருக்கே நா எனக்கு வலிக்கல ஏன்னா அவுங்க மேல டிஞ்சர் போடுறாங்க அந்த எடத் த்துல அவன் அழுக மாட்றியா ஏன்னா நா அழுகுறேன்ட்டு நா நல்லா இருக்கே எனக்கு ஒண்ணுமே செய்யல நீங்க அழுகாதீங்க
பசங்க
அஹ் எனக்கு வந்து அந்த ட அந்த இது வந்து எனக்கு இன்னு வரைக்கு என்னால மறக்கவே முடியாத ஒரு விஷயோ எனக்கு என்னோட லைஃப்ல வந்து மறக்கவே மாட்டே எப்போவுமே எனக்கு இன்னொரு பையே அவ வெளியில ஒக்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு உக்காந்துருக்கா எதுவு ஆயிரக்கூடாது அவனுக்கு எதும் ஊசி போட்றக் கூடாது எனக்கு பயமா இருக்கு சாமி சாமின்னு சொல்லி அப்ப ஒக்காந்து கும்பிட்டு அது அப்போ இருந்து எனக்கு அப்ப இருந்து என்னன்னா ஒரு சின்னதா அழுக சவுண்டு கேட்டாலே எனக்கு ரத்தோ வந்துச்சோன்ற ஒரு பயம் தா பயங்கரமா இருக்கும்
அது இருக்கும் தா எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் தா பசங்க அழுதா முதல்ல அத போய் பாக்கணுன்னு தா இருக்கு
காச்சல் அந்த மாரி வரும்போது ஒன்னும் தெரியல அந்த அன்னைக்கு ரத்தோ அதாது அந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் பக்கத்து இல்லாதது வந்து ரொம்ப ஒரு பயோ ஏன்னா பக்கத்துல அவுங்க இருந்துட்டா ஒரு தைரியோ இருக்கு எப்பவுமே நா மட்டும் அங்க இருக்கும் போது ஆனதுனால என் எனக்கு என்ன பண்ணணு எல்லாமே இதாகி சரியானதுக்கு அப்புறமா தா நா அவுங்களுக்கு போனே போட்டு சொல்லணுன்னே எனக்கு தோணுச்சு ஆமா அவுங்கட்ட நம்ம சொல்லவே இல்லையே அப்டின்னு ஒரு சின்னதா ஒரு சவுண்டு கேட்டுட்டாலே எனக்கு ஆமா ஆனா என்னன்னா அந்த இது பாத்ததுல இருந்து ஒரு சின்னதா சவுண்டு கேட்டா கூட எனக்கு போறதுக்கே பயமா இருக்கு திரும்ப ரத்தோ வந்துருச்சோ என்னமோ அப்டின்னு சொல்லிட்டு
பட்டுட்டாங்கள்ல பசங்க இப்ப இப்டி விளாந்து நம்ம அடிப்பட்டுட்டோ நம்ம அன்னைக்கி‌ போனோமே ஹாஸ்பிட்டல்
கொஞ்சோ மொரட்டுத்தனமாவே விளையாடுறாங்களா
அது ஆம்பள பசங்க அப்டிதா இப்பல்லா பொம்பள பசங்களே அப்டிதா வெளாடுறாங்க சாப் கேம்லா இல்ல அடிக்கிறது ஓடுறது கண்ணாம்பூச்சி இதா இதுதா இருக்கு இப்போ
உம் ஒண்ணு மொபைலு கெடச்சிச்சுன்னா அத விடுறது கெடையாது இப்டியே இருந்து இப்ப அஞ்சு வயசுல ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டாச்சு அதனால இப்ப மொபைல் கண்டிப்பா இப்ப மூணு மாசமா மொபைலே குடுக்குறது இல்ல தொடுறது இல்லாம இப்ப என்னன்னா மொபைல மறந்துட்டு வேற கேம் அந்த மாரி செஸ் இந்த இதில கொஞ்சோ அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க செஸ் கிளாஸ்க்கு சேத்து வுட்டோ இதுல இருந்து அவே வெளில வரனு அது தா முக்கியோ நமக்கின்ட்டு அதுனால இப்ப ஃபுல்லா உக்காந்து செஸ்ஸு இந்த மாரிதா விளையாடுறது தவிர்த்து ஃபோனு அப்டின்ற அந்த ஒரு வார்த்தையவே மறந்துட்டான்
பரவாயில்லையா அது விளாடுறது நல்லது தானா அவுங்க பிரைனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்
ஆஹ் அதாவது அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ராப்ளம் எதாவது ஒண்ணுனா அதுல எப்படி அதுக்கான சொலியூஷன் வந்து அவுங்க அதுல இருந்து வரும் அப்படின்னு அவுங்க சொன்னாங்க அந்த இது இது பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து ஃபுல் டைம் அது ரெண்டு பேரா எப்ப பாத்தாலு செஸ்ஸு அப்பருந்து வந்து ஃபோனுன்ற அந்த ஒரு வார்த்தையவே மறந்துட்டா சவுண்ட் கேட்டா மட்டுந்தா இந்தாங்க உங்களுக்கு கால் வந்து க்கு கைக்கு போனே வரும் மத்தபடி போன்ல அந்த விளையாடணுமே கேம் இருக்கும் யூடியூப் எல்லாமே மறந்துட்டாங்க மூணு மாசத்துல இந்த கண்ணாடி போட்ட து டிவி வந்து ரொம்ப ரொம்ப ரேருதா
இல்ல டிவினு ஆபியஸா பாப்பாங்க பசங்க டிவி பாக்கலனாலா எப்படி அவுங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலி
அதாவது ரொம்ப அடிக்ட் ஆனது இல்ல அவுங்க ரொம்ப அடிக்ட் ஆனது வந்து மொபைலுக்குதா மொபைலுக்குதா ரொம்ப அடிக்ட் டானது அதாவது கையில யூடியூப் இருக்குல நம்ம தேடும் போது நம்மடுக்கு தேவ தேவையான யூடியூப் பாத்துக்கலா கேம்ஸ் விளாண்டுக்கலானு சொல்லிட்டு யூடியூப்ல யூடியூப்ம் இதுன்னு சொல்ட்டு மொபைலதா ரொம்ப பைத்தியமா இருந்தாங்களே தவிர்த் டிவியில அந்த அளவுக்கு அவுங்க பைத்தியம் ஆகல மொபைல்தா அவுங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அந்த மொபைல்ல பிடிங்குனதுக்கு அப்பு அப்புறமா இப்ப அந்த மாதிரி இதே இல்ல
ரொம்ப நல்லது
னால ஆமா ஏன்னா ஸ்டாட்டிங்ல இது நாங்க பண்ணிருந்தா இந்த கண்ணாடி போடுற விஷய
ஆஹ் விஷயமே வந்திருக்காது கொஞ்ச நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே லிமிட்டா இருந்தீங்கனா இந்த இந்த அளவுக்கு வந்துருக்காது
ஆமா அதாது ஊருக்கு இந்த மாரி போறோமா அப்போ வந்து கொஞ்ச அடிக்கடி இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து வெளி வேலை விஷயமா வெளியூர் போறது இந்த மாரி அதிகமா இருக்கும் அப்ப நா வந்து அம்மா வீட்டுலதான் கொஞ்சோ ரொம்ப மேக்சிமம் டைம் வந்து அங்கதா ஸ்பெண்ட் பண்ணிருப்பேனு வெச்சுக்கோங்களே அங்க வந்து இவன ஹேண்டில் பண்ணவே முடியாது அங்க வந்து நீங்க சு மொத்தமா அதா இங்க இருந்தா கூட இங்க கொஞ்சோ டாய்ஸ் இதெல்லா நிறைய இருக்கும் ஏகப்பட்ட டாய்ஸ் அங்க எப்டின்னா அங்க டாய்ஸ் இருக்கும் எங்க அம்மா அப்பா ஒவ்வரு தடவ வரும்போது அதுல கொண்டு வந்து கொண்டு வந்து இங்க வச்சட்டு போயிருவாங்க அப்படி அவ என்னானா அங்க போய் வச்சு டிவி பாக்கணு அவுங்க என்ன நினச்சிருவாங்கனா போறேல்ல போகும் போது குடுத்துட்டு அவே அங்க வெச்சு ஜாலியா விளாடுவான் அப்படின்னு சொல்ட்டு கொண்டு வராதீங்கன்னு சொன்னா அவுங்க கேட்க மாட்டாங்க அவுங்க ஒவ்வொரு தடவை கொண்டந்து கொண்டந்து வச்சட்டு போயிருவாங்க அப்டியே அங்க போயிட்டு அவனுக்கு எதுவுமே கிடையாதா அங்க டிவி வந்து எப்படினா நார்ல் டிவி தா அந்த சுட்டிவி இததா பாக்க முடியு அதும் சுட்டி டிவிலா அவன் பாக்குறதே ரெண்டு மூணு ஷோனா டைமிங்க்கு தானே வரும் மத்த டை என்ன பண்ணனே தெரியாது அப்ப மொபைல குடுத்துட்டோனா அப்டியே ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரியே ஆயிடுச்சு
என் பையனுக்குல்லா வந்து நா தாயோ எவ்வளோ வாங்கவே இல்ல எல்லா வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுதான் ஒரு கட்டப்பை கட்ட இல்ல ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு அட்ட பாக்ஸ் ஃபுல்லா நா வாங்கறதுதா இந்த பால் அவனுக்கு பால்னா ரொம்ப கிரேஸ் ரொம்ப பிடிக்கு இந்த வயசுலயே அதனால பால பாத்தா அத கம்பல்சரியா அவர் வாங்கிருவாரு மத்தபடி எந்த ஒரு டாயு நா இன்னு வாங்கி தரவே இல்ல இருக்கிறதயே இன்னு அவ இன்னு இவ்வளோ இருக்கு புதுசா அப்படியே இருக்கு செரி வர்லனா டமா கொடுக்கலானு அப்டியே பாதி வச்சிருக்கு
அது இப்ப வந்து உங்களுக்கு ஒன் இயர்னால தெரியாது இன்னு ஒன் ரெண்டு வருஷத்துல என்னாகும் தெரியுமா நீங்க வாங்கி குடுத்த டாய்ஸ் எல்லாமே உடைஞ்சுரு டாய்ஸ் மேல ஆசைப்பட மாட்டாங்க உடஞ்ச டாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத சேத்து வைக்கிறதுக்கு மட்டுமே வீட்ல ஒரு நாலு பை அது மேல மட்டுந்தா
இவ வாக்கர் இருக்குல்ல உட்கார்ற வாக்கர் அது எடுத்து நடக்க சொன்னா நடக்க மாட்டா அத எடுத்து அதை வந்து அஹ் திருப்பி போட்டு அந்த வீல கிளீன் பண்றது அந்த அந்த வேலை மெக்கானிக்
ஷேர் ஷேர் இருக்குனா சேர்ல உக்கார மாட்டாங்க அந்த சேர கவுத்தி போட்டு கார் இருக்குல கார வந்து அந்த கேப்க்குகள்ள ஓட்டுறது
ஆஹ ஆமா ஆமா ஒரு விரல்ல ஓட்டுறது கார்ல அப்படியே கையை வச்சே அப்படி அப்படியே போறது கார்ல உட்காருறது அந்த கார்சைஸ்குட்டி ஒண்டுதான் இருக்கும் அதுல அவ உட்காருராரு கார்ல ஏய் கார் ஒறிஞ்சிருண்டானா அது கேக்குறது இல்ல அதுல உடக்காந்து கார்ல நர்ஸ்ங்கதான் இல்ல டெஸ்டி
ம்
நம்ம இருந்து பண்ணங்க பசங்க ஆனா இத அவ மிஸ் பண்ணுவோம்ல்ல பெரிய பெரியவன் ஆயிட்டா இதெல்லாம் நம்ம மிஸ்
ஆமா
இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே வெகுலியா இதெல்லாம் இல்லையே இப்பவே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவனுக்கு ஒரு வயசுதான் ஆகுது இருந்தாலும் நான் அதெல்லாம் மிஸ் பண்றேன் பயமா இருக்க யோ வந்துன்னா இந்த மாதிரல்லாம் பண்ண மாட்டேன்
இப்போ வந்து இப்போ இருக்கிறத விட உங்களுக்கு இன்னும் ஒரு நாலு வயசு அஞ்சு வயஸ் ஆனது அப்புறமா மழலையை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதுதான் முக்கியமே மழலை வந்து ஆமா அதுவும் இப்ப இந்த பேசு இந்த நடக்கு ஸ்டார்ட் ஆவாங்கல்ல இந்த பருவமும் சரி பேச ஸ்டார்ட் ஆகுறதும் சரி அந்த மழலை பருவம் மட்டும் நமக்கு லைப்லா் நமக்கு அது கிடைக்காது
அதான் எனக்கும் இப்ப நான் ஒரு ஒரு நாள் அது யோசிச்சக்குற எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிரச்சு நம்ம இதெல்லாம் பெரியவ நானா நம்ம அடிப்போம் பண்ணுவோம் சேட்டை பண்ணா இப்ப நம்ம ரசிச் திக்கிறோம் அப்பல்லாம் அடிப்போமே எப்படி இவன ஹேண்டல் பண்ண அவன் எப்படி பேசி இப்ப எவ்வளவு அழகா பேசுறானே அதெல்லாம் யோசிப்போம்ல
உம் நான் தான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவுமே நீ முன்னாடி இருந்ததா ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டம்னா அப்பப்ப நான் இருக்கு உங்களுக்கு பிடிலையா இப்ப என் படிக்கலையா குட்டி பையனா இருந்தா தான் புடிக்குதா நான் வேணா திரும்ப உங்க வய்த்துக்கொள்ள போயட்டுமா அப்படியெல்லாம் கேட்பான் திரும்ப வத்துக்குள்ளே போய்ட்டா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் அப்படி இல்ல இந்த இது வந்து அம்மாக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லுவனா அப்படியா நானா அது புரியாது அப்படியா என்ன சொல்றீங்க அப்படி அப்படியே போயிடுவாங்கஆனா என் நான் இப்ப யோசிப்பே இப்படி யோசிக்கிட்டே இரு இந்த வயசும் போயிட்டு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு வயசுல
நீங்க விடுங்கசெகண்ட் பேபி தான் இருக்கேன் நம்ப பிளான் பண்ணல அட பாவி நீ வேற இல்லவே இல்லை இப்பதக்கு சக்தி செகண்ட்டு பக்கமே இல்லை இவனுக்கு நீ இருக்கிற ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆய்ட்டு அப்புறமா தான் நெக்ஸ்ட்
உம்
ஃபர்ஸ்ட் நாம ஃபஸ்டுக்கு நம்ம கடமை சேர்த்துட்டுரப்ப தான் செகண்ட்க்கு நம்ம யோசிக்கணமே அதனால அது மட்டும் அது மட்டும் இல்ல ஆனா அது அது ஒரு சான்ஸ் இருக்கு எனக்குமே எனக்கு அது முழு ஈவன் டூ நம்ப மிஸ் பண்ட செகண்ட் வருது ஆ அப்ப அவங்க அது புதுசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப நம்ம புதுசா அவங்க பார் பாப்போம் அதோடதான் என்ன பண்ணறது தெரியும் அதது தான் சான்ஸ் எனக்கு கிடைக்காது
உம் சரிங்க தோழி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம்
சரி ஓகே
ஆஹ்